ஆஃப்
பேசலாமா ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ நீங்க என்ன சாப்டீங்க
நா இன்னைக்கு மீன் கொழம்பு சாப்ட்டே
மீன் குழம்பா மீன் குழம்புல உங்களுக்கு தெரியுமா நெறைய புருடச்சத்தல்லாருக்கு மீன் குழம்பு வந்து ஆமா மீ கண்ணுக்கு ஊட்டச்சத்து அது அது பத்தாத கொறைக்கு மீன் குழம்புல வந்து கொலாஜின் நெறைய இருக்கு கொலாஜ் இருக்கிறதுனால வந்து உங்க ஸ்கின்ன வந்து இன்னு அதிகமாக்கும் ம்ச் ஸ்குயின் பிரைட்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணு அது பத்தாததுக்கு என்ன பண்றதுனா அந்த மீன்ல இருக்கிற அந்த கண்ணு வந்து ரொம்ப ஸ்பெஷலா
ஆமா ஆமா ஆ தெரியு தெரியு
அ அந்த கண்ணுல வந்து அது எப்பயுமே அது கடல்ல சுத்திட்ருக்கிறதுனால அந்த கண்ல வந்து ஒரு ஒரு விதமான தண்ணி இருக்கு அது வந்து அந்த கண்ண சாப்ட் டோனா ஜெல்லி மாரி இருக்கு ம்ச் பட் அதுல தண்ணி இருக்கு அதுதா ரொம்ப ஸ்பெஷாலிட்டியே அந்த மீன் குழம்புல இருக்குறதுலயே அதுல்லாம அந்த மீன் குழம்புல வந்து நெறையா பேரு வந்து மீன செதில் செதிலா வெட்டி அதுல வந்து கொஞ்சோண்டு பேப்பரையு கொஞ்சோண்ட்டு சால்ட்டு அப்புறோ காரத்த போட்டு நல்லா கிதுவா பண்ணுவாங்க எப்டி சொல்றதுன்னா நம்ப ஆ வறுத்து நல்லா பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டா இருக்கு அதுவே நம்ம இந்த ம்ச் இந்த மதுரை சைடு் எல்லா போனோம்னா மீன் கொழம்பு ரொம்ப ஃபேமஸ்
ஆமா ஆமா தெரியு தெரியு
ஆ மீன் குழம்போட அந்த சாதோ வெச்சி அப்புடியே சாப்பிட்டோன்னு நெனைச்சுக்கோங்களே அப்பிடி இருக்கு நீங்க என்ன சொல்ல வறீங்க இத பத்தி ஆமா இது ரொம்ப நல்லா இருக்குல அந்த கடல் வாழ் உயிரினம் கூட நல்லா இருக்கு அந்த கடல்ல இருக்குற இப்ப எப்டி சொல்றதுன்னா அந்த கடல் உயிரினங்களே இருந்து அ மீன் நெறைய இருக்கு அது மீன் இல்லாம அதுல வந்து நெறியோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு இரால் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு பத்தாததுக்கு நெறைய மீன் வகைகள் இருக்கு அந்த மீன் வகைகள் வந்து இது மனிதர்களுக்கு ரொம்ப நல்லது அதுல்லாம அத சுட் ட்டு சாப்டோனா நம்மளுக்கு இன்னு ஒடம்புல வந்து ஊட்டச்சத்து தரு கொழுப்ப வந்து அது கரைக்கு பத்தாததுக்கு அது ஸ்கிண்டோணு நல்லா பிரைட் பண்ணு நீங்க என்னா சொல்ல வரீங்க அத பத்தி
நா வந்து மீன் சாப்றது நல்லா இருக்கு கொஞ்சோ ருசியாவு இரு இங்கு ஊட்டசச்து கூட கெடைக்கு கொஞ்சோ அதுக்குதா நா என் கத நா சொல்றது
உங்க கருத்து அதுதா உங்க கருத்து நல்லதுதா நீங்க சொன்னது ஒன்னு தப்பில்ல மீன் கொழம்புல உண்மையாலே ரொம்ப ஊட்ட சத்து இருக்கு பத்தாததுக்கு எல்லா கொழம்புலயே மெயினா ஒன்னு போடுவாங்க என்ன போடுவாங்க தெரியுமா
தெரிலியா
கெஸ் பண்ணுங்க
மசாலா வா
இல்ல எல்லா கொழம்புலியு உப்பு போடுவாங்க ஆமா உப்பு இல்லாத கொழம்பு எப்டி இருக்கு நல்லாவே இருக்காது அதனால கம்பல்சரி உப்பு தண்ணியு எல்லா கொழம்புலியு போடுவாங்க
ஆமா ஆமா
கரெட்டா உப்பி இல்லாத கொழம்பு எதுவுமே இல்ல அட்லீஸ்ட் அந்த அந்த உப்பு கூட அதிகம்மாய்ட்சுன்னா அது கரிக்கு ஒரு மாரி
ரொம்ப கம்மியா போட்டா சப்புன்னு இருக்கு
ஆ ரொம்ப கம்மியா போட்டா சப்புன்னு இருக்கு பட் அதுக்கேத்தா மாரி நம்ம அளவாக போட்டோன்னா அந்த உப்பு கூட டேஸ்ட்டு வேற லெவல் டேஸ்ட்டு தரு
அ
நீ என்னா சொல்ல வரீங்க இந்த அளவ பத்தி என்னா சொல்ல வரீங்க
ஆத்துல போட்டாலு அளந்து போடணு
ஆமா ஆத்துல போட்டாலு அலந்து போடணு அலந்து போட்டாதா அழகாருக் இருக்கு அளவா இருக்கு நல்லா இருக்கு பத்தாததுக்கு ருசியா இருக்கு அ ருசியா இருக்கு அப்றோ நீங்க மீன எதனா ஒரு மீன பத்தி சொல்லுங்களே
பயிற்று மீன் சாப்புட்றதுல்லியா
அ சாப்புட்றது சரி ஓகே சாப்புட்டறதுல எதனா ஒரு மீன் சொல்லுங்க வளக்குறதுல ஒரு மீன் சொல்லுங்க
வாழமீனு சாப்புறதுல வளக்குறதுல எனக்கு ரொம்ப புடிச்சது பைட்ரு
அப்டியா அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு வாழ மீன்ல
வாள மீன் கொஞ்சோ ருசியாவு இருக்கு டேஸ்ட்டா இருக்கு வற்த்து சாப்ட்டா இன்னு ருசியா இருக்கு
அப்டியா சாப்ட்ருக்கீங்க போல
ஆ சாப்ட்டே
ஆ அப்றோ அந்த பைட்ரு பிஷ்னீங்க அத பத்தி நா சொல்ட்டா எனக்கு கொஞ்சோ தெரியு
அ சொல்லுங்க
அந்த ஃபைட்டர் ஃபிஷ் என்னன்னா அது மொத மொதல்ல வந்து வெளி ஊர்ல தா அது தயாராயி ச்சி அந்த மீன் எப்டின்னா எல்லாவோட தண்ணீலயு அது நல்லா நிம்மதியா சுத்து அதாவது ஆத்து தண்ணியா இருக்கட்டு நல்ல தண்ணியா இருக்கட்டு உப்பு தண்ணியா எந்த தண்ணி இருந்தாலு அந்த தண்ணியில வந்து நல்லா ஜாலியா சுத்து பத்தாதது கொறைக்கி அந்த ஃபைட்டர் ஃபி்ஷ் எப்டினா அது மொறச்சிக்கிட்டு எப்பிமே சண்டைக்கு போறதுனால தா அதுக்கு பேரே பைட்டர் பிஷ் பேர் வச்சுருக்காங்க அது தெரிமா உங்களுக்கு
ஆ தெரியு ஆ
அதாவது வந்து அந்த ஃபைட்டர் ஃபிஷ் வந்து எப்பயுமே மொறச்சிக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு மீனோட ஒரு மீனு அதுதா ஒரு மீனோட ஒரு மீனு ஒட்டு போக போவாது எப்பயுமே அதனாலேயே அது வந்து ஃபைடர் ஃபிஷு அப்டின்னு ஒரு பேரு அதுக்கு நெறைய சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அத வாங்கி அத ஃபைட்டு விடுறதுனே ஒரு வேலையா வச்சி திரியுறாங்க
ஆ என் ஃப்ரெண்டு ஆ நறைய வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் வுடுவாங்க ஃபைட்டு
ஆ
ம் நீங்களு வளக்குறீங்ளா
நா அ அப்டி வந்து அது வளர்க்கற மீன் தா பட்டு் அது வந்து கொஞ்ச நாள் வளக்கலாம் பட் அது லைப் சைக்கிள் இது வந்து ரொம்ப கம்மி தா என்ன கேட்டனா அதோட உயிர் வாழும் தன்மை ரொம்ப கம்மி சீக்கிரமாவே செத் துரு அதனால வந்து அத வளர்க்கறத விட பாக்கறத விட அவ்ளவுதா அத பாத்து ரசிக்கலா இந்த மாரி கடல் வாழ் உயிரினங்கள ரொம்ப ரம்மியமா அழகா இருக்கு பாக்க
ஃபைட்டர் ஃபிஷ்சு கொஞ்ச அழகாவு இருக்கு
ஃபைட்டர் மட்டு இல்ல நா வளர்க்கறதுலே ஒரு நாலு வெரைட்டி சொல்ற கேக்குறீங்ளா
ஆ
வளர்க்கறதுல வந்து இப்போ வந்து கோல்டு ஃபிஷ்ன்னு ஒன்னு இருக்கு
ஆ
தங்க ஃபிஷ்சு அப்பறமா வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு ஒன்னு இருக்கு அதுவு சூப்பரா இருக்கு பத்தாததுக்கு வந்து நீங்க சொன்ன ஃபைட்ரு நல்லா இருக் கு ஃபைடர்லே வந்து நெறைய பிரீடர்ஸ் இருக்கு பீடர்ஸ்னா அது எப்டி சொல்லலான்னா அதோட வகைகள் நெறைய இருக்கு ஃபைட்டர்ல அன் அந்த மீனோட வகைகள் ரொம்ப நெறைய இருக்கு அந்த வகைகளு ரொம்ப அழகா இருக்கு பா க்க சூப்பரா இருக்கு நீங்க என்ன சொல்ல வறீங்க அத பத்தி
ஃபைட்டர் ஃபிஷ் வாங்கறது தப்பில்ல வளக்கலா ஆனா சண்ட விட்டு சாவடிக்க கூடாது
ஆ நீங்க சொன்னது ரைட்டு நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்ம நம்ம வந்து அழகுக்காக வாங்குவோ ஆனா நம்மளோட இதுக்காக நம்ம சாவடிக்குறது தப்புல
ஆ ரொம்ப ரொம்ப தப்பு தா
அதுதா அந்த மாரி நம்ம வளர்க்கலா பட் வந்து சும்மாலே அத சாவடிக்கிறது தப்பு
சண்ட உட்டு சாவடிக்கிறது ரொம்ப தப்பு
ம் இந்த ரொம்ப தப்பு நீங்க ரைட்டா சொன்னீங்க அது இல்லாம இந்த கடல்ல இருக்கற மீனுங்கல்லா வந்து எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச மீன் வந்து கடல்ல இருக்கற மீன்னா அதுல நீமூன்னு சொல் ட்டு ஒரு மீன் இருக்கு நல்லா அழகா இருக்கு அது வந்து ஒரு மாரி ஆரஞ்சு நிறத்துல வந்து ஆரஞ்சு நெறோ வெள்ள நெறொ ரெண்டு கலந்த மாரி கோடு கோடு வரி வரியாக இருந்த சூப்பரா இருக்கு சின்ன மீன் அது அழகா இருக்கு அத வெச்சு ஒரு குறும்படமே எடுத்திருக்காங்க சொல்ல போனா
ம்
நீமோ ஃபைண்டிங் நீமோ நீமோ அப்டின் சொல்ட்டு அதுவு சூப்பரா இருக்கு ப பத்தாதுக்கு வந்து கடல்ல வந்து நெறைய சுறா வகைகள் இருக்கு அதுல வந்து ச நெறையா பெருசா சொல்ல சொல்ல வேண்டிய சுறா வகை என்னனா டைகர் ஃபிஷ் டைகர் ஷார்க் அப்டின்னு சொல்டு ஒண்ணு இருக்கு ப்ளூவெல்னு ஒண்ணு இருக்கு சாதா ஷார்க் சொல்லி நெறையா இருக்கு இதுலல்லா வந்து கடல்ல இருக்கறது விட ரொம்ப டேஞ்ஜரஸான ஃபிஷு சொல்ல போனா அது இல்லாம கடல் சிங்கம் அப்டின்னு சொல்ட்டு கூட ஒண்ணு இருக்கு
ஆமா
அந்த மாரி நெறையா மீன்கள் இருக்கு வக வகையா இருக்கு ரகரகமா இருக்கு இது வந்து இந்த மீனுக எல்லா பாத்தா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு நிம்மதியா இருக்கு ஒரு மாரி இந்த நேச்சர் வந்து எப்டி எவ்ளோ அழகா இருக்கு
த்தி வரு
ஆ ஒரு நல்ல ஃபீல் வரு நீங்க இத பத்தி என்னா சொல்ல வறீங்க நீங்கல்லா சொல்லுங்க நீங்க எதனா ஒன்னு பாத்திருக்கீங்ளா நேர்ல
நா வந்து மீன் ஒரு சுறா டால்ஃபின் எல்லா பாத்திருக்கேன் அது கடல்ல குதிச்சு குதிச்சு இருக்கறது
ம் ஆ க்யூட்டா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு சொல்ல போனா
செடி மேல வர்றது மூச்சு விடறது அதெல்லா அந்த வியூ பாக்கறதுக்கே நல்லா இருக்கு
ரொம்போ அழகா இருக்குல்ல ரொம்போ ம் நானு பா த்திருக்க அது வந்து நெறையா டி வில நம்ம வீடியோஸ்ல பாக்கலா அலா அழகா இருக்கு சிறப்பா இருக்கு பாக்க சொல்ல போனா
ஆ
நா மோஸ்ட்லி வந்து நேர்ல பாத்தது ரொம்ப ரேரு நேர்லல்லா ரொம்ப ரேராதா பாத்த ஆனா எப்டி சொல்றதுனா அத வந்து நேர்ல பாக்கறத விட நா அதாவது ஃபோன்ல பாக்கறது கைபேசில பாக்கறது இல்லனா டி வில பாக்கறது அந்த மாரி எடத்துலதா நெறையா எடத்துல பாத்த அது இல்லாம அந்த வால்போஸ்ட்டா கூட ஒட்டி இருப்பாங்க நெறையா எடத்துல
ஆ ஆ
அத வெச்சு சில படங் கூட நல்லா இருக்கு அந்த சின்ன மீன்கள வெச்சு ரொம்ப ரம்மியமா பண்ணுவாங்க இந்த கடல் வாழ் உயிரினம் சூப்பரா இருக்கு கடலே ஒரு மாரி மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஒரு மாரி நீல நிற நீல நிறத்துல இருக்கு வானமு கடலு ரெண்டு ஒட்டி இருக்கிற மாரி இருக்கு
ஆமாமா அந்த வியூ சூப்பரா இருக்கு
ம் அது சூப்பராருக்கு மனதுக்கு ரொம்போ ஆறுதல் தரு இல்ல
ஆ
ஆமா அதுக்கேத்த மாரி அதுல இருக்கிற மீன்களு அதுல இருக்கிற வகைகளு சூப்பரா இருக்கு
ம்
ம் அதுல இருக்கற வகை ஒரு ஒரு வகையு ஒன்னொன்னு ஒரு ஒரு வித்தியாசோ இருக்கு ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஒரு சிறப்பான எப்டி சொல்றது புதுசா இருக்கு பாக்க ஒரு ஒண்த்துக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் இரு க்கு அது வந்து ஒன்னொன்னு குதிக்கு ஒன்னொன்னு சண்ட போடு ஒன்னொன்னு கும்பலா சுத்து சிலதுலா சிலதெல்லா வந்து தனியா இருக்கு சிலதெல்லா வந்து பகுந்து எப்டி சொல்லுது பா ப பகிர்ந்திருந்து டக்குன்னு அட்டாக் பண்ணு
ஆ ஆ
எறைகள பாத்து நிதானமா வேட்டையாடு
ம் ம்
இப்டி நெறைய நெறைய வகைகள் நெறைய மீன்கள் இதுல்லா வந்து ரொம்போ மனசுக்கு ரொம்போ நல்லா இருக்கு இதெல்லா பாத்துக்ட்ருந்தா அப்படியே அப்டியே என்ன இது இது ஒரு மாரி கற்பன ஒலகம் உலகத்துல போன மாரிருக்கு இல்ல நீங்க என்ன சொல்லவறீங்க நீங்கல்லா சொல்லுங்க எதனா இருக்குன்ல்ல உங்களுக்கு
நெறையா வக புடிக்கு எனக்கு
ம்
மீன் வளகத எனக் புடிக்கு அடிக்கடிக்கி பீஜ்சிக்கு போயிட்டு மீன்னு புடிக்குது அது அதெல்லா பாப்பே
ம்
வீடியோ கூட எடுப்பே அ
மெரினா பீ ச்சு கூட வியூ நல்லாருக்கு ஒரு மாரி கடலு கடல் பக்கத்துல வந்து மண்ணு
கால்ல டைம்ல போயிட்டு போட்டோ எடுக்கறது
ஆமா விடியங் கால காத்தால பீஜ்சுக்கு போனா அதுவு நல்லாதா இருக்கு அப்போ அந்த பீ ஜ்சில வந்து அப்டியே ஜாக்கிங் பண்ட்டு போய்ட்டு சூப்பரா இருக்கு சொல்ல போனா அதுவு ஓரளவு மன நிம்மதியா இருக்கு பக்காவா இருக்கு
ம்
அத வந்து நம்ம என்னா பண்ணுனா காலைல பீச்சிக்கு போம்போது விடியங் காலைல ஏஞ்சி ஒரு வாக் மாரி ஒன்னு போனா அந்த பீச்சில அந்த ஆமா அந்த பீச்சி காத்தோட இன்னு நல்லாருக்கு அந்த பீச்சி காத்து அது இல்லாம பத்தாததுக்கு வந்து அந்த பீச்சி காத்தோட அப்டியே சில்லுன்னு ஒரு உப்பு ஸ்மெல் அடிக்கு அந்த பீச்சி காத்துல அப்டியே நம்ம ஜாலியா நடந்துகிட்டே போவோ அது ஒரு மாரி நல்லாருக்கு அந்த ஃபீலே ஒரு மாரி நிம்மதியா இருக்கு
இன்னு ஃப்ரெண்டஸு எல்லாரு கூட போனா இன்னு ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ஸ்ஸுங் கூட ஃப்ரெண்ஸ் ஃப்ரெண்ஸ்சோட பீச்சுக்கு காலங்காத்தால எத்துன்ணு போயிட்டு போட்டோ எடுத்தா இன்னு நல்லா இருக்கு
ஆ அது ஒரு தனி ஃபன்னா இருக்கும் சொல்ல போனா ப்ரெண்ட்ஸோட போறது வந்து இன்னு மனசுக்கு ஜாலியா இருக்கு நம்ம என்னா கவல இருந்தாலு அந்த கவலைய மறந்துருவோம் சொல்ல போனா ஜாலியா பேசினே போவோம்
ம்
ஜாலியா இருப்போம் நம்ம இஷ்டத்துக்கு கலாயச்சிட்டு இருப்போம் ஃபன் பண்ணிட்டு இருப்போம் சூப்பரா இருக்கும்
என்னா தா கஷ்டோ இருந்தாலு ஃப்ரெண்டு தா
ஆ எந்த அப்டி அப்டின்லா சொல்ல முடியாது பட் வந்து எதனா கஷ்டம் இருந்துனா அவுங்க கூட சுத்தணுனா அது மறந்துடு